ஹலோ ஆ வணக்கம் தோழி நல்லாருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் தோழி
ஆ ச இல்ல இனிமேல்தா சமைக்கணு
ஆமா தோழி இன்னும் இல்ல தோழி டீ குடிச்ச வாக்லே இருக்கே
கே நா இப்பதா போட்டேன் இன்னு குடிக்கல
நட வாக்கிங் போயிட்டு வந்தே போயிட்டு வந்துட்டு போறப்ப வெந்தயத்த முழுங்கிட்டு நீங்க அன்னிக்கு ஒரு இதுல சொன்னீங்க டிப்
ஆமா ஆமா
அ நைட்டும் நானு அத இது பண்றேன் இப்ப காலேலயும் முழுக்குறே த்ரீ மந்த்து பாப்போம் தோழி அதுக்கு
நானு நா உங்களுக்கு சொன்னே ஆனா அதை நா ஃபாலோ பண்ணல நா வந்து வந்து பாத்தீங்கன்னா ஆ ஒரு நாளைக்கு சாப்பறேன் ஒரு நாளைக்கு மறந்தர்றேன் அது எப்டின்னா அத நம்ம குடிக்கும் போததே அந்த குடிக்கும் போதே அதுல வந்து மறுபடியும் அதே கிளாஸ்ல சேஞ்ச் பண்ணி நம்ம வச்ட்டோம்னா மர ஞாபகம் வந்துருது ஆனா வந்து பாத்த பாத்தீங்கன்னா அத விட்டுட்டு சரி இந்த கிளாஸ் வேண்டாம் நாள அப்றமா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டுன்னா அது அப்டியே மறந்துற ரெண்டு நாள் அனாலு போறது இல்ல
ப்ப வச்சிருக்கேன் அதுலதா போட்டுட்டு ஃப்ரிட்ஜு மேலேம் தூக்கி வச்சறது தெரியற மாரி மறந்துர்றோம்ல்ல வேற தெரியற மாரி வச்சு ட்டு கையோட கையோட அந்த வேலயை பாக்கறது
ஆ
அதனால இத ஒரு ரெண் நேத்து இன்னைக்குதா பா பாலோ பண்ணிருக்கே
செரி செரி கண்டினியூ பண்ணுங்க நல்லது உடம்புக்கு
ஆமா அந்த அப்றம் அந்த மனத்தக்காளி கீரயும் சொன்ன மாறி இந்ததா அதுவும் இது பண்ணணும் இந்த டேப்லெட் எடுத்துக்கறனால வயிற எல்லாம் புண்ணாயிடுச்சு அத ஒரு நாளைக்கு பச்சையா அரச்சு குடிக்கணும் ம்
அத ரொம்ப சிவியரா புண்ணு இருக்கு போது மட்டு நீங்க அத குடிச்சா போதும் இல்லன்னா நார்மலா வீட் ல வந்து கீர பொரியல் செய்வோம் பாத்தீங்களா சாரி அந்த மாரி நீங்க சாப்ட்டாலே போதும் இத வந்து கம்பல்சரி பத்து பச்சையா குடிக்கலா இப்ப ஒண்ணுமே நம்மளால முடியாத பட்சத்துக்கு அவ்ள பெயின கண்ட்ரோல பண்ண முடியாம இருக்கும் பாத்தீங்களா அந்த டைமுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த பச்சையா குடிச்சா போது
இல்லப்ப அப்டிதா இருக்குது அதாவது அ வேத்துக்கிட்டே இருக்கு என்னன்னு பாத்தா இந்த அல்சர்னால அ அந்த ஏதாவது தண்ணி குடிச்சாலோ ஆகாரம் போட்டாலோ அந்த பெயின் இருக்குது
ஆ அப்ப அல்சர் புண்ணு அதிகமா இருக்கு வேர்க அல்சருக்கு வேருக்குமா அப்டிங்கறது எனக்கு ஒரு சந்தேகம் தெரில எனக்கு
இல்ல அது நாங்க டாக்டரு கிட்ட போயிட்டு எனை மாரி ஒரு பொண்ணுதா நல்லா வயர்ல்லாம் புண்ணா இருந்தது வேர்த்துக்கிட்டே இருந்துச்சு எதுக்கு வே ஃபுல்டே இருக்குன்னு தெர்லன்னு போய் கேட்டதுக்கு அந்த அல்சர் இருக்கறனால அந்த எப்போதுமே ஸ்வெட்டிங் ஆயிட்டே தா இருக்குமா அப்பறோ அதுக்கு மறந்து எல்லா குடுத் து இது பண்ணோன்னே அந்த பொண்ணுக்கு அப்பறோ வேக்கறதுலா நின்றுச்சு உ ம் அந்த வயித்துல ஏதோ ஒரு பிரச்சன இருந்தா நம்மளுக்கு நம்மள அறியாம வேர்க தானே செய்யு
ஆமா
அது மாரி அவுங்களுக்கு இருந்திருக்கு இருக்கு இருக்கவு இப்ப நார்மல் ஆயிடுச்சி அது மாரிதா எனக்கு இருக்குது சைரி இதெல்லா கொஞ்சோ பாப் பாப்போ ஃபாலோ பண்ணி பாப்போன்ட்டு என்னன்னா நானா தேடிக்கிட்டதுதா அது இந்த மாம்பழ சீசன் வந்துச்சு பாத்தீங்ளா அதுல அவுங்க என்ன ஆமா என்னத்த போட்டு பழுக்க வெக்கிறாங்கன்னு தெரில அதனால வந்த வினைகள் தா இதெல்லா
எனக்கு எனக்கு வந்து மாம்பழோ வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு அல்சர் இருக்கறது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது ஆ ஹீட் ப்ராப்ளம் எனக்கு ஒடம்புல ரொம்ப ஹீட்டு ப்ராப்ளம் இருக்கு நா அதனால சுத்தமா மாம்பழம் மாங்காயெல்லா தொடவே மாட்டே ஆனா எயா முன்னாடியே சாப்ட்டுகிட் டே இருந்தா என்ன வெறுப்பேத்றா மாரி இருக்கும்ல
அப்படிதா கண்ணுக்கு குளிர்ச்சியா இப்ப சந்தைக்கு உள்ளார போறோ எங்க பாத் பத்தாலு மஞ்ச மஞ்சேன்னு கூறுக்கட்டி கூறுக்கட்டி வெச்சிருக்கானுங்க இத்தனைக்கு இருவது ரூபா இவ்ளோதா விக்குது ரொம்ப இல்ல கிலோவே இருவது ரூபா அப்டிங்கும்போது அந்த சீச சன் வரும்போது அத நம்ம அனுபவிச்சுக்கணுமே அப்டின்னு பேராசையில அத தின்
எங்க எங்க எ எங்க எங்க மேடம் இருக்காங்கல்ல அவுங்களுக்கு சுகர் இருக்கு ஆனா மாம்பழத்த மட்டு அவாயிட்டே பண்ண மாட்டாங்க
நாலு கிலோங்க கொஞ்ச நஞ்சோல்ல அதனால வந்து ரெண்டு கிலோ நாலு கிலோ சாப்டாலா எப்டி இருக்கு
அது நா அங்க வந்து ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாள் நான் இருந்தே சோ அப்ப இருக்கும் போது பாத்தீங்கன்னா அவுங்க எனக்கு சாப்பாடு கொண்டு வருவாங்க சாப்பாடு கொண்டு வரும்போது மாங்கா பச்சடி கொண்டு வருவாங்க ஐ அய்யய்யோ நா சாப்ட மாட்ட அப்டின்னு சொல்லுவே
ம்
அய்யய்யோ நா சாப்புட மாட்டே அப்டின்னு சொல்லுவே அப்டி சொல்லும் போது பாத்தினா இல்லல்ல கொஞ்சோ சாப்ட்டு பாருன்னு அப் அப்றோ எனக்கு அந்த டேஸ்ட் புடிச்சிருச்சு
இப்ப உங்களுக்கு வந்து அது ப்ராப்ளம் இன்றிங்க அதெல்லா என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு பாத்துக் பாத்திங்ளா உ உங்களுக்கு தெரிஞ்சதெல்லா சொல்லுங்க நா உங்களுக்கு தெரிஞ்சு
எனக்கு அ எனக்கு மாம்பழத்துல வந்து எனக்கு எதுவுமே தெரியாது நா வந்து இருந்துச்சுன்னா ஒரு ஜூச போட்டு குடிச்சிடுவே ஏன்னா அதெல்லா பல வருஷமா அதெல்லா நா சாப்
மாங்கால தொக்கு செய்யலா மாங்கா தொக்
மா மாங்கா பச்சிடி செய் செஞ்சிருக்குற நானு ஆ எப்பன்னா நான் ம் வத்தலக்குண்டு பக்கத்துல சித்தூர்னு சொல்லி ஒரு ஊர் இருக் குது அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க பெரிமா பைய வந்து அங்கதா மேரேஜ் பண்ணது
ம் ம்
சோ மேரேஜ் பண்ணது அங்க இருக்கும் போது அந்த அவங்க மாமியார் இருக்காங்கல்ல அவுங்க வந்து பாத்தீங்கன்னா அத ஒரு பச்டின்னு சொல்லி செஞ்சாங்க நல்ல மாங்காய சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டு நல்லா ஆயில் நெறைய ஊத்தி அதுல வந்து உப்பு மெளகாத்தூளு அப்ரோ இன்னு என்னவமோ போட்டாங்க அது எனக்கு ஞாபகோல்ல
ம்
அத போட்டு அப்பரோ வந்து பாத்தீங்கன்னா அது அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு அது செஞ்சுருக் கறாங்க எங்க ஊர்ல வந்து ஏ என் தம்பி கல்யாணம் பண்ணிருக்கற பொண்ணு ஊர்ல வந்து திங்ன்னா அங்க வந்து கொடைக்கானல் அடிவாரமா சோ அதுனால பாத்தீங்கன்னா அங்கெல்லா தோப்பு எல்லாமே வீட்டு வீ எல்லா வீட்லியுமே தோட்டோ தொறவு எல்லாமே இருக் க்குது சோ அங்கருந்து பாத்தீங்ன்னா மாம்பலோ குடுத்துடுவாங்க அந்த சீசன்ல புள்ளைங்களுக்குன்னு சொல்லி குடுத்துடுவாங்க அம் அந்த ஒரு கிலோ ரெண்டு கிலோ லாம் இல்ல ஒரு மூட்ட குடுத்துடுவாங்க இப்ப நம்ம அந்த அந்த சிப்ப இருக்கு பாத்தீங்களா அரிசி சிப்போ இருக்குதுல்ல ஆ அந்த சிப்பத்துலே ஃபுல்லா குடுத்துடுவாங்க
ம் ம்
புஃல்லா குடுத்து உட்டாங்கன்னா அப்ப வந்து து அவங்க பாட்டுக் சாப்டுவாங் நான் பாத்துக்கிட்டே இருப்ப அட பாவீங்களா என்ன இப்டி வெறுப்பேத்தறீங்ளே ஏ சாப்டு நீ உன்ன யாரு வேண்டானு சொன்னா எனக்குதா சேராதுல்ல அப்ரோ ஏ மறுபடியூ மறுபடியு பண்றீங்களா ஆனா எங்க அப்பா இருக்காரு பாத்தீங்களா சுகரு அவருக்கு தரக்கூடாதுனு சொல்லி வெச்சிருப்போ
ம் ம்
ந்த சிப் இந்த பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களு சின்ன பிள்ளையா இருக்கு சின்ன புள்ளயா இருக்கில எல்லா ஸ்கூல் இவ ஸ்கூலுக்கு போயிர்வா தம்பி ஒய்ப்பு தம்பி வெளிய போயிருவா அந்த புள்ளைங்க லீவு நால்ல வீட்ல இருக்குங்க வீட்ல இருந்துச்சு ச்சிகன்னா மாம்பழத்த என்ன செய்வாங்க அங்க இருந்து கொண்ணாந்து பழுக்க வைக்கறதுக்காக கீழ கட்டில் கடில போட்ருவாங்க இவங்க எடுத்து திங்கிறது பத்தாதுன்னு எங்க அப்பாவுக்கு மாம்பழத்த எடுத்து குடுத் வித்துருவாய்ங்கே ஆவுரு இவீங்க இருந்தாங்கன்னா ஏமாத்தி வாங்கி சாப்ட்ருவாரூ ஏனா அங்க இருக்க எங்க அப்பாவுக்கு வந்து மாம்பழன்னா ரொம்ப புடிக்கு
ம்
அவுரு வந்து ஸ்கூல்ல வேல செஞ்சிட்ருக்கும் போதே லஞ்ச் டைமுக்கு வரும்போதே அங்க இருந்து ஒரு மாங்காய வாங்கிட்டுதா வருவாரு
நா
மதியாநோ சாப்பாட்டுக்கு அவரு சாப்பாடுக்கு தொட்டுக்கறதுக்கு மாங்காயத்த மாம்பலத் தா சாப்டுவாரு அப்போ பாத்தீங்கன்னா அந்த புள்ளைங்க குடுத்து
ஆ
சுகர் கண்ணாப்பின்னானு ஏறி என்னனே தெரில ஏ இப்டி சு சுகரு ஏறி போச்சுன்னு தெரியாம அவரு அன்கான்சியஸ் போய் கால்லா புண்ணு வந் து ரொம்ப இதாயிடுச்சு அதுக்கப்புரோ வந்துதா வந்து என்னடா ஆச்சுனு பாத்தா மாம்பழத்த பாத்தா மாம்பழத்த காநோ எங்கடா இதெல்லா கானோனா நீ நானு தின்னுடோ அப்டி எதோ சமாளிச்சாங்க அப்பரோ பேசி இது பண்ணும் போதா தெரிஞ்சு இல்ல தாத்தாவுக்கு குடுத்துட்டோ
அப்டில்ல தோழி நம்ம சொல்றோ அது வந்து மாம்பலோ மாங்காலா வந்து எல்லாருமே விரும்புறது ஆ சின்ன பிள்ளைங்கள்ள பசனுங்க பாருங்க மாங்கா மரத்தில்ல மாங்கா அடிச்சு உப்பு வெச்சு சாப்டுவாங்க தெரியுமா ஆ கல்லால ஓடச் சி அதஉப்பு வெச்சு சாப்பறது அது ஒரு டேஸ்டுன்டூ மாம்பழத்துக்கு மட்டு அடிட் ஆகாதவங்க யாருமே கெடையாது அப்படி இருக்குது மாங்கா ஊரு கா மாங்க வத் தலு மாங்கா அந்த குண்டு மாங்கா இருக்கு பாத்தீங்ளா உ ருண்டையா வடு வடுவ வந்து உப் புல ஊற வெச்சு பழைய சோர்ல தொட்டு சாப்டுவாங்க அப்
இப்பவு என் தம்பி வந்து பாத்தீங்கன் வச்சுக்கோங்களே மாங்கா இருக்குதுல்ல மாங்கா வந்து பாத்தீங்கன்னா ஆ டெய்லி அவன் சாப்பாடு எங்கப்பா இருக்கும் போது பாத்தீங்கன்னா அவரு அவரு ஸ்கூல் போயிட்டு இருக்கம் போதல்லா மாம்பழம் வாங்கிட்டு வந்துதா சாப்புடுவாரு இவன் வந்து பாத் பாத்திங்கன்னா மாம்பழம் சாப்பிட மாட்யா
ம்
மாம்பழம் சாப்பட்றதுக்கு பதிலா மாங்கா டெய்லி வாங்கிட்டு வந்துருவியா
ம்
டெய்லி வாங்கிட்டு வந்து ஆ அத என்ன செஞ்சுனா கட் பண்ணி சின்னச் சின்ன பீஸா கட் பண்ணி உப்புப் போட்டு அத வந்து சாப்பாட்டுக்கு அத கடிச்சிக்குவியா
ஆ ஆமா அது சூப்பரா இருக்கு பழைய சாரம் தயிர்க்கெல்லா செமையா இருக்கு
எல்லா சா பழைய சாதமா இருந்தாலு தயிர் சாதமா இருந்தாலு எல்லா சாதத்துக்குமே அவே அப்படிதா அத யூஸ் பண்ணிக்குவியா ஆனா எனக்கு அது புடிக்காது நா தொடவே மாட்டே ஏதாவது சைடிஸ் எதிர்பாப்பே ஆனா அவன் வந்து பாத் தீங்கனா அந்த மாங்காய வச்சுக்கிட்டே சாப்ட்டு முடி
அது சோறு சல்லுன்னு எறங்கு தோழி கூழா இருக்கட்டு சோறா இருக்கட்
ஆ எனக்கு அது இல்லாம இந்த புளிப்பு இருக்கு பாத்தீங்களா அது எப்பவுமே எனக்குப் புடிக்காது அறவா புடிக்காது அதனாலயே அந்த புளிப்பான ஐட்டங்கள்ளா நா எடுக்க மாட்டே அதிகமா மாம்பழமா இருந்தா கூட சாப்ட்டுருவே மாங்காய் இருக்கு பாத்தீங்ளா அந்தக் காயத் தொடமாட்டே
ம்
ஏனா அது புளிப்பா இருக்கு அப்புடின்னு ஆனா அத வந்துட் பாத்தீங்னா இந்த சின்னப் பிள்ளையா இருக்கு போது ஸ்கூல்லெல்லா பாத்தீங்னா மாங்காய வந் து அப்டியே நீட்ட நீட்டமா கட் பண்ணி ஸ்கூல்க்கு முன்னாடி வாசல்ல வெச்சிருப்பாங்க வச்சு அதுல வந்து பாத்தீங்ன்னா மெளகாத்தூளு உப்
நீங்க சொல்லும் போதே எனக்கு எச்சி ஊறுது தோழி ஆமா ஐய்யோ ஐய்யோ ஆனா எனக்கு சேராது சொல்லும் போது அது தன்னால வருது பாத்தீங்ளா அது வந்து அப்ப வந்து மாங்காவ எப்பிடி நம்ம அவாய்ட் பண்ண முடியு
ஆமா அ அப்படி இருந்து பாத்தீன்னா ஒரு டைமு ஒரு டைமு இங்க வ வீட்டுல வந்து மாங்கா வாங்கிட்டு வந்தா வாங்கிட்டு வந்தாங்க நெறையா எப்டின்னா அது எப்டியு ஒரு பத்து மாங்காயாது இருக்கு
ம் ம்
அத வச்சு அ இத வச் சு யூஸ் பண்ணுனு சொல்லவு நானு இத பாத்தோனே மொக சுளிக் க ஆரம்பிஸ்ட்டே அடப் பாவிகளா ஏந்தா இப்டி பண்றீங்க அப்டின்ட்டு எனக்கு வேண்டா அப்டின்ட்டே அந்த மாங்கா பாத்தீங்கன்னா நல்லா லட்டு லட்டா இருந்துச்சு அந்தப் பழொ குடுத்தாங்க அந்தப் பழொ அப்டி ஒரு டேஸ்டா இருந்துச்சு
ஆ
மொதது பச்சக் காய் குடுத்தப்ப வேணான்ட்டே
ம் ம்
அதுக்கப்பறோ வந்து பாத்தீங்கன்னா ஆ பழொ இருக்கு பாத்தீங்களா அந்தப் பழத்த வந்து பாக்கவு சேரி பரவால்ல அப்டினு சொல்லி டு ஒரு நாலஞ்ச எடுத்து போட்டுட்டே எடுத்து போட்டுட்டு ஃபிரிட்ஜுக்குள்ள போட்டே போட்டு அந்த மாம்பழத்த சாப்ட்டா அப்புடி ஒரு டேஸ் டா இருந்துச்சு ஆனா ஆமா ஐய்யோ இப்டி டேஸ்ட் இருக்குதே என்னால தா சாப்ட முடியமாட்டிங்
சீசன் வரம்போது கொஞ்சுண்டாவது சாப்ட்ருங்க தோழி நடக்கறது நடக்கட்டு அ நம்ம வாய்க்கி எதெல்லா எந் இந்த வயசுல அது தேவையு சாப்ட்றணு
ம்
பண்ண இந்த டைம்ல நீங்க சாப்பில்லன்னு வச்சுக்கோங்களே இனிமே வந்து ஆடி இல்லா வந்து கிஸ்னாபுறமே கெடைக்காது அது ரொம்ப கஷ்டோ நாங்களா வரு வர்ஷத்துக்கு வர்ஷோ கெடைக்கும்போது சாப்ட்ருவோ வயசு உன்னோ ஒரு ஒரு அஞ்சு வருஷோ ஓட்டுவோ அதுக்கப்பறோ எல்லா சாப்ட முடியாது கண்டிப்பா
அது எங்க மேடம்லா ரொம்ப
அவுங்க சின்ன பிள்ளேலயே வந்து அவுங்க வந்து எங்க வீட்ல மாங்கால்லா அப்டிதா பழுக்க வச்சுருப்பாங்க காயி மாங்காயா வாங்கிட்டு வந்து வச்சுருப் பாங்க எடுத்துட்டு போயி மாடி இருக்குல்ல மொட்ட மாடில தெரியாம கீ்த் து போட்டு உப்பு வச்சு அப்பயே சாப்ட்டுகிட்டு இருப்பாங்க நாங்கல்லா சாப்ட மாட்டோ புடிக்காது அவுங்க அந்த காலத்லயே அந்த மாரி தா இருப்பாங்க உங்க மேடம்
அவுங்க ஆஃபீஸ்க்கு வரும்போதல்லா ரெண்டு பேரு சண்ட போட்டே கெடப்பாங்க டாமன்சேரி மாதிரி இத சாப்புடாதேம்பாரு அவரு கொஞ்சொ நா சாப்ட்றே அப்டின்னு சாப்புடு
இதுன்னு இல்ல இழிப்பு எதுமே தள்ளுபடி இல்ல மே பாவமிங்க அ அதுனால சேரி நம்ம காலு முடியப் போது தொடர்ந்துவோம் நீங்கம்லா அப்டியே லைன்லயே இருங்கள் மே தோழி கன்டினியூ பண்ணுவோம் பேசுங்க பேஸ் சுங்க கட் ஆகட்டு ம் அடுத்தடுத்